ஹலோ
ஹலோ
வணக்கம் தோழா சொல்லுங்க என்ன பண்றீங்க
ஆ நா வந்து லேப்டாப் முன்னாடி உட்காந்து படோ பாத்துக்கிட்டு இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நா வந்து சும்மாதா இருக்கே தோழா தோழா உங்களுடைய வாய்ஸ் கொஞ்சோ கம்மியா கேக்குது
இப்ப ஓகேவா
ஆ ஓகே தோழா
ஆ அப்றோ என்ன பண்றீங்க
ம் நா வந்து சும்மாதா இருக்கே தோழா சாப்ட்டாச்சா தோழா
ஆ சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
ஆமா தோழா சாப்ட்டாச்சு நீங் என்ன சாப்ட்டீங்க தோழா
சிக்கன் பிரியாணியு மட்டன் பிரியாணியு நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா வந்து தோச சாம்பார்
ஏ பரோட்டா இதெல்லா சாப்பிட மாட்டீங்ளா
இல்ல தோழா சாப்ட்ற மூடு இல்ல மூடு இருந்தா ஆர்டர் பண்ணி சாப்ட வேண்டிதா
ஓ சாப்பறதுக்கு ஒங்ளுக்கு
ஆமா தோழா அது இருந்தா தானே சாப்ட முடியு
ம் அப்றோ என்ன பண்றீங்க படிக்கிறீங்ளா ஒர்க் பண்றீங்ளா
நா படிக்கிறே தோழா நீங்க
ஆமா நானு படிச்சிட்டு தா இருக்கே என்ன படிக்கிறீங்க நீங்க
நா வந்து காலேஜ் படிக்கிறே நீங்க
நானு காலேஜ் தா படிக்கிறே காலேஜ்ல என்ன படிக்கிறீங்க
காலேஜில பி காம் செகண்ட் இயர் நீங்க
நா இங்க ஐ டி தேர்ட் இயர் எந்த ஊர் எங்க படிக்கிறீங்க
எங்க படிக்கிறீங்கனா காலேஜில தா படிக்கிறே
ஆ காலேஜில தா படிக்கிறீங்க காலேஜு எங்க இருக்கு
காலேஜு வந்து இருக்க எடத்துல இருக்கு தோழா
ஓகே செரி
அப்றோ தோழா ஒங்களுடைய காலேஜ் லைஃப் எப்டி போகுது
காலேஜ் லைஃப் எதோ போது அப்டியே போது இப்பதா செமஸ்டர் முடிஞ்ச்சி செமஸ்டர் லீவ்ல இருக்கே
ஓகே தோழா அப்றம் மட்டன் பிரியாணி எதோ பிரியாணிலா சொன்னீங்க எதா ஃப்ஷன்னா என்ன
இல்லல்ல ஒரு சர்ச்சுக்கு பொயிருந்தே சர்ச்சுக்கு பொயிட்டு வர வழியில வந்து எங்கப்பா மட்டன் பிரியாணி வேணு அப்பிடின்னாங்க செரி மட்டன் பிரியாணினு எங்கம்மா சிக்கன் பிரியாணி வேணுன்னாங்க செரி எதுக்கு ரெண்டு பேரு அடிச்சுகிறீங்க ரெண்டு பேரு சேத்து சிக்கன் பிரியாணி ஒன்னா மட்டன் பிரியாணி ஒன்னு வாங்குங்க அப்டி சொல்லி ரெண்டுத்தியு வாங்கி நானே சாப்பிட்டே
அது அவுங்க சாப்ட்டா ஒரு ஞாய இருக்கு தோழா நீங்க ஏ தோழா சாப்ட்டீங்க அவுங்கதானே அடிச்சுகிட்டாங்க
எக்ஸ்டா ரெண்டு வாங்குனோங்க அதுனாலதா நா ஒரு மட்டன் பிரியாணி ஒரு சிக்கன் பிரியாணி எடுத்துகிட்ட
ஓ எக்ஸ்ட்ரா வாங்குனா ரெண்டு பர்ஸ் நீங்க சாப்டுப்பீங்க அவ்ள பெரிய வயிரா ஒங்குளுக்கு
அ அ மதிய ஒன்னு சாப்ட்டா அப்றமா ஈவினிங் ஒன்னு சாப்ட்டே
ஓகே தோழா ஓகே தோழா
ஏ கூப்புறீங்க தோழான் கூப்டாதிங்க
தோழா ஒங்கள தோழான்தா கூப்ட முடியு நீங்க என்ன தோழியா தோழா தானே
தோழாதா ஆனா தோழான் கூப்டாதீங்க என்ன வந்து நீங்க வந்து எப்டி கூப்புலான்னா வந்து இல்லல்ல இல்லல்ல நீங்க தோழானே கூப்புடுங்க
ஓகே தோழா அப்றோ சொல்லுங்க
ஜி லைஃப் எப்பிடி போது
என்ன என்ன
ஒங்க ஒங்க காலேஜி லைஃப் எப்டி போது
என்னாங்க காலேஜ் லைஃப் அது போகுதா இல்ல நா போகுதுனு தெர்ல அது அங்கேதா இருக்கு ஆனா நா தா பொயிட்ருக்கே இப்போதிக்கி
ஓ கலாய் கலாய்ச்சதா
ஆமா தோழா
நல்லா காமெடி பண்றீங்ளே காமெடி சோ எதா போறீங்ளா என்ன
அப்பில்லா இல்ல தோழா
அ பெசமா நீங்க இந்த அறந்தாங்கி நிஷாவாயிருங்ளன் விஜய் டிவில போயிட்டு என்ன சொல்றீங்க
ஏந்தோழா நா நல்லாருக்குறது பிடிக்கலையா
இல்ல நல்லா காமெடி பண்றீங்ளே அதான் கேட்டன்
ஒங்க அளவுக்கு பண்ண முடியாது தோழா
செரி எதா பாட்டு பாடுவீங்ளா
என்ன தோழா தப்பு தப்பா காதுக்கு கேக்குது
பாட்டு பாட்டு
நீங்க பாடுங்க தோழா நாங்கேக்குறன்
அ எவண்டி ஒன்ன பெத்தான்
எங் எங் என்ன வந்து எவன் பெத்தான் சொல்ல முடியாது அம்மாதான் பெப்பாங்க எப்டி அப்பன் பெப்பான்
ஐயோ ஆண்டவா ஐயோ இவுங்க நல்லா காமெடி பண்றாங்க அயயோ செரி அப்புற என்னங்க பண்றீங்க
அப்புறந்தோழா சமைக்க தெரியுமா ஒங்குளுக்கு
அ தெரியும் என்ன என்ன எதாவொரு சொ எதோ ஒன்னு சொல்லுங்க நா அதோட ரெசிபிய வந்து ஒங்குளுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றன் எப்டி செயணு சொல்லி
ம் என்ன ரெசிபி சொல்லலா ஆன் ம் மந் மந்த் சொல்லுங்க தோழா
அ மந்தி ஓகே மந்தி பிரியாணி எப்பிடி செய்யணுமன்னா வந்து தண்ணி ஊத்திக்கோங்க எடுத்து பாத்தரத்துல ஓகேவா
அப்ப அடுப்பு பத்த வேண்டமாத்தோழா
சரி ஒங்குளுக்கு ஸ்டாட்டிங்லந்து சொல்றன் அடுப்பு கேஸ் அடுப்பருந்தா சிலிண்டர் ஆன் பண்ணிக்கோங்க இல்ல குச்சி எடுப்பா இருந்தா குச்சி எடுத்து உள்ள விட்டுருங்க
குச்சியா குச்சிலலாம் அடுப்பு இருக்காத்தோழா விறகடுப்பு கேள்விப்பட்டிருக்கு இதன்ன குச்சி எடுப்பு
இப்பதான் குச்சி விறகுனா என்ன குச்சி தானே அது
ஓகே தல ஓகே தல உங்க அளவுக்கு எல்லாம் எனக்கு வந்து தெரியாது
வச்சுக்கலாம் ஓகேவா கேஸ் எடுப்பு ஒன்னு சிலிண்டர் ஆன் பண்ணிக்கோங்க அப்றமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அப்புறமா லைட்டர் எடுத்து டச்சக்கு டச்சக்குன்னு ஒரு ரெண்டு தட்டு தட்டுங்க
அது ஒருக்கா தட்டினாலே ஆன் ஆன் ஆகிரும் தோழா எதுக்கு டச்சக்கு டச்சக்குன்னு தட்டனு
வீட்ல கொஞ்சம் டம்மி அதனால வந்து நாலஞ்சு தட்டு தட்டுனாதா வரும்
ஓகே தல ஓகே
ஆ நீங்க ஒரு தட்டுலயே தட்டுறீங்கன்னா தட்டிக்கோங்க தட்டி ஆன் பண் அ குண்டான எடுத்து வச்சுருங்க
ஆனா எங்க வீட்டு்ல வந்து ஆன் பண்றதுன்னு ஆன் பண்ண தெரியா தோழா எங்க அம்மாாதா பண்ணிப்பாங்க சொல்லுங்க
ஆ சரி ஓகே அ குண்டான எடுத்து வச்சுக்கோ வச்சிட்டு தண்ணி ஊத்திக்கோங்க ஓகேவா ஒரு பாத்திரம்
ஓ பாத்திரம் ஓகே
வச்சுக்கோங்க ஒரு மண்டி செய்ற அளவுக்கு ஒரு பாத்திரத்த எடுத்து வச்சுக்கோங்க
மந்தி எவ்ளோ செய்யரோனு சொல்லவே இல்ல தோழா
இல்ல இப்போதைக்கு நீங்க எவ்ள செய்றீங்களோ செஞ்சுக்கோங்க அவ்ளதா எவ்வளவு வுடுங்க நீங்க ஒரு இந்த ரெசிபி தான வேணு நா ரெசிபி சொல்ற கேளுங் தண்ணி எடுத்து ஊத்திக்கோங்க ஊத்திட்டு அ என்ன என்ன மட் அ மட்டனா சிக்கனா பீஃபா
ம் மட்டனா சிக்கனா னு பாத்தா சிக்கன் தா சிக்கன் சிக்கன் சிக்கன்
இல்ல இல்ல சிக்கன் வேனா மட்டன் செய்லா நம்ம சிக்கன் கொதிக்க வேணா சிக்கன்க்கு ஸ்டாக் இல்லஇப்போ அதனால நம்ம மட்டன் போயிரலா மட்டன்
போலாமே
சரி ஓகே பீப் பீப் பீப் எடுத்துக்கோங்க எடுத்து அந்த பீஃபோட ஸ்டீக் இருக்குல்ல அத எடுத்து அப்டியே போடுங்க அந்த தண்ணியில போட்டு சுட சுட சுட சுட வேக வைங்க ஓகேவா கொதிக்க கொதிக்க கொதி க்கணு அது கொதிச்சி அதுல இருக்க அந்த எசன்ஸ் ல்லா வந்து தண்ணியில எறங்கணு எறங்கனதுக்கு அப்புறமா அந்த லைக்ஸ் அந்த இருக்கு பீஸ் எல்லா எடுத்து செப்ரேட் பண்ணிடுங்க செப்ரேட் பண்ணிட்டு இப்ப அந்த தண்ணியு அந்த சி இது இதையு எடுத்து தண்ணியா வச்சிருங்க ஓகேவா வச்சுட்டு தனியா இன்னொரு பாத்துரோ எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெ ஊதிக்கோங்க எண்ணெ ஊத்திட்டு லவங்கோ பட்டோ சீரகோ அப்புறமா வந்து இந்த தூளு அந்த தூளு எந்த தூளு எல்லா தூளையு எடுத்து போட்டுக்கோங்க
தூள் நா எனஸ் கரெக்டாக சொல்லுங்க தோழா உங்கள்ட்ட ரெசிபி கேட்டிருக்கே தூள் தூள்னா என்ன தூள் மரத்தூள போடவா சொல்லுங்க தோழா ஓ பட்டுத்தூள் மட்டு போட்டா போட்டா போதும்மாத்தோழா
பட்ட லவங்கம் அப்புறமா வந்து ஆ பட் அப்புறமா வந்து அது தெர்ல என்னன்ன ஸ்பைசஸ் உங்களுக்கு ஆட் பண்ணுமோ போட்டுக்கோங்க கரு கொரியாண்ட சீரு
என்ன தோழா ரெசிபி சொல்றேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது போட சொல்றீங்க
அதா அதா அதா
அதா அதா எதா சொல்லுங்க தோழா கிளியரா சொல்லுங்க தோழா
மூணு வந்து ரெசிபி அதாவது கொரியாண்டர் சீட்ஸ் போட்டுக்கோங்க அப்புறமா பூணு வந்து கும்மின் சீட் போட்டுக்கோங்க
ம் ம்
ஒன் ஸ்பூன் வந்து பெப்பர் இருந்துச்சுன்னா பெப்பர் போட்டுக்கோங்க ஓகேவா பிளாக் பெப்பரு அப்புறமா வந்து ஆ கொத்தமல்லி தலை இருந்துச்சுன்னா ஒரு நாலு ஆறு தல போட்டுக்கோங்க ஓகேவா அப்பறமா லவங்கோ ஆறு ஆறு ஆறு எல மட்டு போட்டுக்கோங்க அப்பறமா வந்து ஒரு அஞ்சு டு ஆறு லவங்கோ பட்ட அப்பறமா ஒரு அரஞ் கா ஸ்பூன் அ ஆஹ அரஸ்பூன் மஞ்ச பவ்டரு அதெல்லா போட்டுக்கோங்க ஓகேவா போட்டுட்டு நல்லா அதுக்கு அப்றமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லா பண்ணிக்கோங்க சால்ட எவ்ளோ தேவ ஓகே வா இதுதா தேவையான அளவு உப்
ஒங்கள்ட்ட கேட்டதுக்கு நா மந்திய வந்து அழகா யூடியூப்ல கேட்ட கூட அழகா சொல்லியிருப்பாங்க பொலத்தோழா
தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு லெமன் கொஞ்சமா கொஞ்சமா கொஞ்சமா கொஞ்சமா போட்டுக்குணு
கொஞ்சமானா வந்து ஒரே ஒரு தூளி அதாவது ஒரே ஒரு மில்லி போதுமா
ஆ ஓகே டன் ஒரு எம்எல் போது
ஒரு எம்எல் அதுக் ஊத்தாமலே இருக்கலா தோழா
இல்ல வேணுனா ஊத்திக்கோங்க வேணானா அது உங்க இஷ்ட ஓகேவா அப்றமா இதெல்லா போட்டுட்டு நல்லா வந்து வதக்குங்க ஓகேவா வதக்கி ட்டு ரைஸ் இருக்கா ரைஸ் எடுத்து போடுங்க ஆ அந்த ரைஸ் சப்போஸ் பாஸ்மதி ரைஸ் அப்டிந்தன்னா நல்லா வாஷ் பண்ணுங்க ஒரு பத்து நிம்ஷோ வாஷ் பண்ணிட்டு ஊறட்டு பத்து நிமிஷொ ஊறட்டு ஓகேவா ப பத்து நிமிஷொ ஊரணு அப்பறமா ஒரு ஆனியன் மீடியமா ஒரு ஆனியன் எடுத்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க அந்த ஆ ரைஸ் எடுத்து உள்ள போட்டுக்கோங்க அந்த தண்ணில வதக்கு னதுல அதுல போட்டுக்கோங்க போட்டுட்டு ஆனியன் லா மேல போட்டுட்டு அப்பறமா அந்த சிக்கன் இருக்கும்ல அத தூக்கி மேல வச்சுருங்க பீஃ ஆ பீஃபு பீஃப் மேல வச்சுர்னு ஓகேவா அப்பறமா லெமன் ஒரு ரெண்டு ஸ்லைஸ் எடுத்து சும்மா மேல அப்டியெ வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்பறமா இந்த மஞ்சள் இது அது பேர் என்ன கருவேப்ல எல அது கருவேப்ல இல்ல கொத்தமல்லி எல அப்புறமா பெப்பர் லைட்டா மேல போட்டுக்கோங்க அப்புறமா வந்து கொஞ்சோண்டு உங்களுக்கு வேணுனா மில்க் ஆட் பண்ணிக்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன்
ஓகே தோழா
ஆ போட்டுட்டு கேஸுநட்டு ஆனியனு ஆனியன் இதெல்லா மேல போட்டுட்டு மூடி வச்சிருங்க மூடி வச்சிட்டு ஆ சாக்கோல் சாக்கோல் இருந்துச்சுன்னா எடுத்து மேல வந்து தம்மு வச்சிருங்க அவ்வுள்தா
ஓகே தோழா ஓகே தோழா நமக்கு குடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்தது
ஆ ஓகே பாய் டாட்டா